கேக்குதுங்
கேக்குது தோழி உங்ளுக்கு கேக்குதுங்ளா
ஆ கேக்குது தோழி ஆ காலையிலே என்ன சாப்ட்டீங்க
ஆ மோர்னிங் எத ப்ரேக் இதுக்கா ஃபாஸ்டிங் ஸ்டாட் பண்ணும் போதா தோழி ம் எ இடியாப்பம் சாப்ட இடியாப்பம் சாப்ட வாழபழம் சாப்ட னா வந்து டக்குனு ஃபுட் எடுத்துக்க முடியாதுல அதனால வந்து அதுதா இடியாப்பம் அப்றோ வாழபழம் சாப்ட தோழி பால் குடிச்ச அதோட ப்ரேக் வந்து ஃபாஸ்டிங் வந்து ஸ்டாட் பண்ட்ட அப்டியே ஸ்டாட் பண்ட்ட
ஓ செரி செரி தோழி அப்றோ உங்க வீட்ல நீங்க மரொல்லா வளக்குறீங்ளா நா காலைல பாத்தீங்கன்னா உருண்ட கொளம்பு சாப்ட்ட உருண்ட கொளம்பு சாதமு சாப்ட்ட
ஓகே ம் எனக்கு ரொம்ப புடிக்கு எனக்கு ரொம்ப புடிக்கு எங்களுக் வைக்க தெரியாது என் வீட் பக்கத் ல ஒருத்தொங்க இருப்பாங்க ஒரு சிஸ்டர் இருந்தாங்க எலிசபத் சொல்ட்டு அவங்க வெப்பாங்க அவங்க வச்சானா எனக் கம்பல்சரி எனக் குடுப்பாங்க என ரொம்ப புடிக்குன் சொல்ட்டு கண்டிப்பா குட்த்துருவாங்க அவங்க
அது வந்து ரொம்ப ஈஸி தா அது எப்டி பண்ணணுனா கொஞ்சமா புளி ஊர வச்சுக்கணு ஒரு சின்ன எலுமிச்ச அளவு சைசு புளி ஊற வெச்சுக்கணு ஊர வெச்சுட்டு பாத்தீங்கன்னா கடல பருப்பும் தொவரம்பருப்பும் இருக்குல்லையா சாம்பாருக்ல்லா உபயோகப்படுத்துவம்ல துவரம்பருப் அந்த தொவரம் பருப்பு எட்த்துக்கனு இப்ப வந்து கடல பருப்பு ஒரு கப்பு எடுத் த்துகுட்டோம்னா தொவரம்பருப்பு அரக்கப்பு எட் த்துக்கணு எடுத்துட்டு ரெண்டுத்தையுமே ஒரு அர மநேரம் போல ஊற வெச்சுட்டு
ஓகே
அத மிக்ஸில பல்ஸ் மூட்ல அரச்சிக்கணு ரொம்ப நெய்வாவு அரைக்கக் குடா ரொம்ப கொற கொறப்பாவு இருக்க குடாது நம்ம வந்து அந்த பல்சு மூடுன் சொல்லுவாங்கல்ல சில அத குடுத்து ரெண்டு சுத் ஆ ரெண்டு மூணு சுத் சுத்து வச்சுக்கணு அதுக்கப்றொ பாத்திங்ன்னா அல கொஞ்சோண்டு பெருஞ்சீரகம் போடணு பெரிஞ்சீறகொன்னா அந்த சோம்பு இருக்குல்ல அந்த சோம்பு போடணு அதுல போட்டுட்டு அதையுமே ஒரு சுத்து சுத்தி வச்சு உங்களுக்கு காரம் தேவைப்பட்டுச்சுன்னா வரமிளகா போணும்னு ஆசைப்பட டிங்கனா அந்த பருப்போடைய ஊற வச்சு நீங்க அரைச்சிக்கலா அந்த பருப்பு ஊற வைக்கும் போதே ஊற வச்சு அரைச்சிக்கலா அப்படி இல்ல அப்படின்னா தனிமல காத்தூள் இருக்குல்ல அது வந்து நம்ம கொஞ்சமா நம்ம காரத்துக்கு ஏத்த மாதிரி போட்டுக்கலா ஆனா அதுல மிளகா அரைச்சு போடுறதுதான் நல்லா இருக்கும் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் ப்த்தீங்கன்னா வெங்காயம் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்க முருங்கை கீரை போட்டுக்கலா அப்படி இல்லன்னா கருவேப்பள்ள போட்டுக்கலா முருங்கக்கீரை போட்டாலும் அது ஒரு விதமான டேஸ்டாதான் இருக்கும் ஆனா முருங்கை கீரை போட்டோம்னா கருவேப்பள்ள போடக்கூடாது கருவேப்புள்ள முருங்கைக்கிற போடக்க கூடாது வெங்காய நம்ம ஓரளவு தாராளமாவே இதுல நம்ம வெங்காய போட்டுக்கலா சின்ன வெங்காய வெங்காயம பெரிய வெங்காயமோ எந்த வெங்காய வேணாலும் போட்டுக்கலா போட்டுட்டு பாத்தீங்கன்னா கையாலே நல் டேஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சின்ன வெங்காய தான் நல்லா இருக்கு அ சின்ன வெங்காயம் தா நல்லா ம் ஆமா அது பாத்தீங்கன்னா நம்ம நறைய அறிஞ்சு போட்டுக்கணும் போட்டுட்டு பாத்த ன்னா கையாலே நல்லா பசஞ்சு விடணும் பசஞ்சிட்டு அதுக்கப்புறம் பத்தி பன்னா உப்பு போடணும் தூள் உப்பு தான் போடணும் போட்ட அதையும் நல்லா நமக்கு டேஸ்ட் பார்க்கணு நல்ல ஒரு உப்பு காரம் எல்லாம் கரெக்டா இருந்ததுன்னா சின்ன சின்ன சின்ன உருண்டையா புடிச்சு நம இட்லி எல்லாம் விப்போம்ல இட்லி பான அந்த இட்லி பானையில வச்சு அதை அவிக்கணு அவிச்சிட்டு ஒரு அற வ க வந்தோனே நம்ம எடுத்தரணு எடுத்து த்துட்டு பாத்தீங்கன்னா குழம்பு தாளிக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா பெருஞ்சீரகமும் அதனா அந்த சோம்பும் ஆ சின்ன வெங்காயமும் போட்டு தாளிக்கணும் தாளிச்சுட்டு நம்ம புளி கரைச்சி வச்சிருக்கோம்ல அந்த புளியையும் அந்த இதுல எடுத்து ஊத்திடுங்க ஊத்திட்டு இதுல பாத்தீங்கன்னா கொஞ்சம் தேங்காய் அரைச்சு போடணும் தேங்காய் பெரிஞ்சீரகம் ஆ ரெண்டு தும வச்சு அரைச்சது ஊணும் குழம்பு ஊ ஓ அளவு நல்லா திக்கா வந்ததுக்கு அப்புறம் நம்ம இந்த உருண்டை வச்சிருக்கோம்ல இந்த உருண்டையா அதுல போடணு அதுல வந்து மிளக குழம்பு மிளகாத்தூள் போட்டு நம்ம தேவைய அளவு இந்த உருண்டையு அதுல சேர்க்கணு சேர்த்துட்டு ஒரு பொ வந்தாலும் நம்ம இறக்கிடணும் இதுதான் உருண்ட பழம்பு நீங்க வேணா செஞ்சு பாருங்க நல்லாாதான் இருக்கும்
அந்த சந்துல
இதுலயே வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு வகையா செய்வாங்க நம்ம வந்து இட்லி பானைல அவுச்சி போடுவோம்லயா அதே மாரி வட மாதிரி தட்டி எண் ணெய்ல பொரிச்சு எடுத்து போடுவாங்க அந்த அவிக்காம
ஓகே ஓகே ஹலோ
சாப்ட்டுக்குலா கேக்குதுங்களா
ம் உங்க வாய்ஸ் நடுவுல பிரேக் ஆயிச்சு ஓகே ஓகே ஆ கேக்குது கேக்குது ஹலோ
இப்ப பேக்ரௌண்ட்ல கொஞ்சோ சவுண்ட் கேக்குது கேக்குதா
ஆ எனக்கு இப்ப கேக்குது உங்குளுக்கு கேக்குதா
கேக்குது ஆனா அதே சவுண்டதா கேக்குது இப்பயோ
ஓம் இப்ப பாருங்க ஓகேவா ஹலோ கன்ஸ்டக்ஷன் வொர்க் பண்ணிட்டுருக்காங்க போல பக்கத்துல
ஹு ஹும் அதா சவுண்டு கேக்குது போல
ம் நா டோர் ஓபன் பண்ணுன அதா சவுண்டு கேட்றுக்
உம் உம் சரி தோழி நீங்க இருக்குறது சொந்த வீடா இல்ல வாடக வீடா
இல்ல தோழி நா வாடகை வீட்டுலதா தோழி இருக்கோ
ம் ம் வாடகை எவ்ளோ தோழி
இப்ப நைன் தௌசண்ட் தோழி
உம் உம் அ அதுக்கு பாத்தீங்கன்னா நம்ம மெயின்டெனன்ஸ் ஜார்ஜுலா குடுக்கணுமா நைன் தௌசணு இல்ல நாங்க இருக்குறது வந்து சொந்த வீடுதா இது வந்துப்
ஓகே ஓகே ஓகே சந்தோஷோ சந்தோஷோ நல்லா இருக்கோம்ல கிராமம்லா இருந்தா
சூப்பரா இருக்கோ எனக்கு ரொம்ப பிடிக்கோ எங்க ஊரு எங்க ஊர்ன்னா எங்க ஹஸ்பண்ட் ஊரு எனக்கு ரொம்ப பிடிக் கு ஏன்னா பின்னாடி கதவ தொறந்தோம்னா வயலு இருக்கோ அதுக்கு நடுவுல வந்து வாய்க்கானு சொல்லுவாங்கல்ல அ அது ஓடோ அ பின்னாடி வயல்
ரொம்ப நல்லா இருக்கோ அப்பனா எனக்கு ரொம்ப பிடிக்கோ அந்த மாரி ப்ளேஸ் லா நானோ ஊருக்குலா போனேனா அப்படிதா போவ
ம் ம் அத காலைல பாத்தோம்னா காலைல வந்
ப்ளசண்டா இருக்கோ மைண்டுக்கு அதல்லா
ஆமா அந்த ஏரியாதா
கும்பகோணமா அங்க தா நா ரொம்ப நல்லா இருக்கும் தோழி எனக்கு ரொம்ப பிடிக்கோ இந்த வாட்டி நாங்க லீவுல வந்தாலோ வருவோ கண்டிப்பா
அ கண்டிப்பா வாங்க வந்துட்டு காலைல எந்திறச் சொன்னே கொல்லக்கதவ தொறந் வந்தா சூப்பரா காத்தடிக்கோ ஜில்லுனு இருக்கோ காலல எழுந்திருச்சு டீயே கொல்லைல ஒக்காந்துதா குடிக்குறது அந்த கொல்ல வாசல்ல ஒக்காந்துதா குடிக்கிறது நல்லா இருக்கோ
இருக்கோ ம் புரியுது ஏனா வந்து இந்த சிட்டி லைஃப் வந்து கஷ கஷனு இருக்கோ
ஆமா நா ஒரு ரெண்டு மூணு வர்ஷோ போல சிட்டில இருந்த கல்யாணத்துக்குலா முன்னாடி அ அதுவு சென்னைலதா இருந்த ஆனா தண்ணி கஷ்டோ ரொம்ப அங்க
கண்டிப்பா இந்த இப்ப டூ இயர்ஸ் ஆனா எனக்கு தெரிஞ்சு அவ்ளவு இல்ல பட் வந்து மத்த டைம்ல ரொம்ப கஷ்டப்பட்டு தா இருந்தோமே நாங்களுமே மே இப்போ ஓகே போ அந்த அளவுக்ளா அந்த அளவுக்கு இல்ல ஓகேவா இருக்கு எப்படியோ சம்மர தாண்டியாச்சு இனிமே கொஞ்சோ பிரச்சன இல்ல தண்ணி பிரச்சன இருக்காது சம்மரே சம்மாளிசாச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நாட்கள் பாத்துக்கலாம்
ஆமா நாலா வந்துட்டு இருபது நிமிஷம் மட்டும்தான் தண்ணி விடுவாங்க அந்த ஹவுஸ் ஓனரு அந்த இருபது நிமிஷத்துலயும் பாத்தீங்கன்னா நாலே நாலு பக்கெட் தான் தண்ணி வரும் அவங்க வந்து மோட்டார் போடவே மாட்டாங்க ஒரு ஒரு ஃபேமிலிக்கு இருபது நிமிஷம் அவங்க டைம் கொடுத்துருவாங்க இந்த டைம்ல இருந்து இந்த டைம் வரைக்கும் உங்களுக்கு ஹ கேட்டுட்டுதான் போடுவாங்க மோட்டரு போடுர தண்ணி புடிச்சுக்கோங்க அப்படின்னு ஹ போட்டோம்னா நாங்க தண்ணி புடிச்சுப்போம் இருபது நிமிஷம் தான் விடுவாங்க நாலே நாலு பக்கெட் தான் இருக் இங்கு தண்ணி அதுல வந்து நம்ம எதுவுமே பண்ண முடியாது குளிக்கிறதா துணி துவைக்கிறதா சாமா தொலக்குரதா எதுவுமே பண்ண முடியாது அஹ் அதனால என்ன செய்யறது அப்படின்னா ஒரு நாளைக்கு நாங்க வந்துமொத் தோ அஞ்சு பேர் இருந்தோ ஒரு நாள் விட்டு ஒரு நாள் விட்டுதான் குளிப்போமே
குளிச்சு குளிக்கறது கூட பிரச்சன இல்ல இப்ப வாஷ் பண்றதுக்குஹ சாமா கழுவுறத் துக்குலாம் கண்டிப்பா ரொம்ப எசென்சியல் இல்ல வாட்டர் அப்போ
ஆமா ஆஹ் அது பாத்தீங்கனா ரொம்ப முடியாத பட்சத்துக்கு ஆனா வாடகையுமே வாங்கிப்பாங்க ஒரு ஆளு எக்ஸ்ட்ரா வந்தாலுமே அவுங்களுக்கு ஐநூற் ருபா தண்ணிய எக்ஸ்ட்ரா ஐம்பது ரூபா வாங்கிப்பாங்க இதானில்ல கரன்ட்டு பில்லு வேற ஒரு யூனிட்டுக்கு ஒரு யூனிட்டுக்கு வந்து ஏழ் ரூபா வரைக்கும் வாங்குவாங்க கரண்ட்டு பில்லு ஏழ்ரூபாலருந்து பன்னென்ருபா வரைக்கு பொதுவா அந்த மோட்டார் செலவுமே நம்ம செலவு தான் அந்த கரண்ட்டு செலவுமே ஆஹ் நாங்க பாப்போம் ரொம்ப முடியாத பட்சத்துக்கு என்ன செய்யணும்னா கீழ அந்த வாட்டர் கேன் விக்குதில்ல அதுல ஒரு கேன் தண்ணிய புடிச்சி குளிச்சிர்றது இருவத் தஞ்சுருபாயோ முப்பதுருவாயோ நான் வாங்கும் போது அதுல ஒரு கேனத்தூக்க இப்பயுமே அந்த ரேட் டுதானா அதுல தூக்கி போட்டு குளிச்சிட்டு போயிர்றது வேற வழி குளிக்காம இருக்க முடியாது வே ற நாலா இப்ப எங்க வீட் நால இப்ப சம்மர்ல எங்க வீட்டுல இருக்கும் போது எனக்கு தோன்றப்பல்லாம் குளிப்பேன் ஏன்னா வெயில் தாங்க முடியில என்னால
கண்டிப்பா குளிக்காம மட்டும் இருக்கவே முடியாது அதுவும் சென்னையில கம்பல்சரி இருக்க முடியாது நாறி தொலஞ்சிருவோம் நம்ம
ஆமா இப்ப இங்கன்னா நான் நெனச்ச நேரத்து குளிக்கிறேன் நெனச் ச தண்ணி செலவு பண்றே எனக்கு பிரச்சனை கடையாது கால்லேந்து நைட் வரைக்கும் எங்க வீட்ல தண்ணி வரும் பிரச்சன கடையாது தண்ணி புடுச்சு வெக்கனுன்னு அவசியம் கடையாது ஆனா சென்னையில இருக்கும் போது ரொம்ப கஷ்டப்பட்டு போயிட்டேன் பண்ணிக்கலாம் அதான் கேக்குறேன் இப்பயும் அப்படிதான் இருக் கா அங்க தண்ணி பிரச்சனயெல்லாம்
இல்ல இல்ல இப்ப இப்போ ஓரளவுக்கு எனக்கு ஓகேதான் ப்ப இல்ல எனக்கு தெரிஞ்சு நான் இருந்த வீட்லா அப்டி கடையாது போர் மோட்டர் தான் சொந்த பிரச்சனல்லாம் கடையாது ஹவுஸ் ஓனர்லா அந்த அளவுக்லாம் ஸ்ரிட்டா இருக்க மாட்டாங்க இப்ப இப்பயுமே நா ஒரு இப்பதான் நான் ஒரு ஸிஃப்ட் டாயி வந்து இந்த வீட்டுக்கு வந்து ஒரு டூ மந்த் தாவுது இச இதுக்கப்றோ வந்து ஷிஃப்ட் ஆவக்கூடாதுன்ற ஒரு நம்பிக்கைல இருக்கே கம்பல்சரி ஷிஃப்ட் ஆவக்கூடாது கடவுள் கிட்ட கேட்டுட்டேருக்கே ஸோ எனக் லேண் டு வாங்கி வச்சிருக்கே வீடு கட்டணூ அத்னால வந்து இந்தாடா ச்சனாட் ரெட் ரெண்ட்லருக்க வீடா இருக்கோ கடவுளே அப்டின்னு நெனச்சிட்டு வந்தே இந்த வீட்டுக்கு ஹவுஸ் ஓனர் ரொம்ப தங்கமான மனிஷே ம் இங்க அந்த மாரிலா எந்த ப்ரச்னையூ கெடையாது
ஆ ஹ செரி செரி தோழி நமக்கு ஒதுக்கப்பட்ட நேரம் முடிஞ்சிருச்சு தோழி அடுத்த அழைப்பில் சந்திப்போம்
கண்டிப்பா எனக்கு வந்து ஓகே